கேக்குதுமா கேக்குது
அச்சு
இருக்கட்டோமா அ லேட்டாதா ஆகுது ம்
ஆ லேட்டா தாங்மா கனெக்ட் ஆகுது
அந்த மாரி எதுவு இல்ல அதான் சின்ன சின்ன புக்ஸா இருந்தாலு புத்தகங்களா இருந்தாலு ஒரு சில கதைகள் நல்லா இருக்குமா ஆ ஒன்னு ஒன்னுதா கொஞ்ச படி க்க மோசமா இருக்கு ஆ ஆ தெலுங்குல வந்து நா நறைய படிச்சிருக்கே
ஓ
ம் அவுங்களு எழுதி இருக்கறதெல்லா கொஞ்ச நல்லா இருக்கு லவ் ஸ்டோரியா இருந்தாலுமே செரி ஏ நல்லாயிருக்கு ஆ அவரு ஒரு படோ எடுத்தாரு பாத் தீங்ளா ஆ பாக்யராஜ் இல்லமா ஆ எனக்கா மும்தாஜோட ஃபர்ஸ்ட் படம் தெரியுமா
ஆ ஹா தெரியாதுங்மா பேருங்மா
எனக்கு பேரெல்லா ஞாபகம் இல்ல அதாமா ஆ அந்த மும்தாஜ வந்து லவ் பண்றவன் வந்து போன்லயே பேசியே லவ் பண்ணுவா எதிர்க்க வரவே மாட்டா சிங்கோட அப்பாதா எடுத்தாங்க
ஓ
அது வந்து ஆ டி ஆர் அது தெலுங்குல வந்து அவர் கதையா எழுதியிருப்பாரு அ அந்த காலத் துலல்லா எதுவு இருக்காது இல்லையா ஒருத்தர் வந்து ஆ அவரு வந்து ரேடியோலயோ ஏதோ இருக்கணு அவரு விரும்பிய ஒரு பொண்ணு வந்து லெட்டர் எழுதுவா
ஆ
ஆ கடைசி வரலயு அந்த பொண்ணு லெட்டர்லயே தா பேசிட்டு இருப்பா திடீர்னு பாத்தா லெட்டர் வராது என்னன்னு போய் பாத்தா அந்த பொண்ணு எறந்துட்டுருப்பா
ஓ நீங்கே
அவரு அ ஆ அவ எறந்துட்டுர்ப்பா ஆ அந்தாளு போயிட்டு அங்க வரக்கி போயிட்டு போயிட்டுமே அந்த பொண்ண பாக்காம வந்துருவாரு அங்க இருக்கவங்க எல்லா கேப்பாங்க ஆ ஏ நீ கடைசியா அந்த பொண்ணு மொ மொகத்த கூட பாக்க மாட்டனா இல்ல நா இப்ப அந்த பொண்ணு மொகத்த பாத்துட்டேனா அந்த பொண்ணுதா எறந்துட்டா அப்டின்ற ஒரு நெனப் ப்பிலயே நா இருந்துருவே இப்ப வேண்டா அந்த பொண்ணு யாரா வேணா இருக்கலா அப்டின்ற ஒரு நெ நெனப்பிலே நா வாழ்ந்திர்றே அப்டின்ற மாரி கடைசியா பாக்கவே மாட்டாரு ஆ அந்த காலத்துல உண்மையான காதல் அப் அப்டி இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கனா ஒரு நாளைக்கி எத் எத்தன பேரு மாத்த ஒரு நாளிக்கே மாத்துற மாரி இருக்கு ஐ மீன் பொண்ணா இருந்தாலு பையனா இருந்தாலு
ஆமா அப்டிதாங்மா இருக்காங்க
ஆ ரொம்ப ச ரொம்ப சர்வ சாதாரணமாயிடுச்சுமா அது தப்பே கெடையாது அப்டின்ற மாரி சொல்றாங்க
ஆமா அப்டியே ஏதோ எப்டி சொல்றது சும்மா டிரெஸ்சு மாத்தற மாரி
ஆ நா சமீபத்துல ஒரு படொ பாத்தோம்மா அந்த பேட் கேளூ பேட் கேர்ள் அப்டின்னு நெனைக் கிறே அது தமிழ் படந்தா
ஆமா பாத்தே அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போதுலந்தே
ஆமா அது வந்து தப்பாவே காட்டவே மாட்டேன்றாங்க பாரும்மா அது அந்த பொண்ணோட மனநெலம ஆ எதேதோ சொல்லி அந்த பொண்ணு பண்ற தப்ப வந்து சரிபடுத்திக்கிறாங்க
ஆ அந்த பொண்ணு கரெக்ட் அந்த ஃப்ரெண்ட் ரூம்லயே இருந்துட்டு நெறையா பசங்கள லவ்
ஆமா ஆ ஆ ஆ அதா
இந்த அவிங்க ஸ்கூல்ல லவ்வர் வந்து பாத்துட்டு இருப்பா ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ஆ அந்த கொழந்த அழுகவு கடைசில ரெண்டு பேரு எது
ஆமா நா அதுதா சொல்றே செரி லவ் பண்ணி க ஆனா உங்கள நம்பி ஒருத்தர் வருபோது நீங்க மறுபடியு போயி எப்டி ஒரு தப்பு பண்றதுக்காண்டி யார் தூண்ட்னாலு அப்ப உங்கள நம்பி வந்தவங்க என்ன ஆகறது
அந்த பொண்ணுதா செரி கல்யாண ஆயிடுச்சி கொழந்த பொறந்துருச்சி இந்த பொண்ணு கம்மணு இருக்கலா அந்த பொண்ணு கம்முன்னு இல்லாம
ம் எனக்கு அத பாக்கம்போது என்னடா படோ இது ஆ அது கர எல்லாமே பண்றதெல்லா கரெக்ட்டு தா அந்த பொண்ணு அந்த வயசு கோளாறுல பண்றா அந்த மாரி என்னம்மா அதெல்லா ம்
ஆமா
அத வந்து பெத்தவங்களு சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா சரிடா ஆ யாரு இல்லாம இல்ல ஒனக்கு தொணையா நா இருக்கே நா சப்போட்ருக்கே அப்டின்னு
அது கடைசில பேரண்டிங் தப்பா கொண்டாற மாரி காட்டிர்ப்பாங்க
ஆ ஆ அதா அவுங்களாலதா இந்த பொண்ணு தப்பா போச்சு அப்டின்ற மாரி அவுங்க பிஹேவியரு அவங்க நடத்தின விதோதா இந்த பொண்ண வந்து இந்த மாரி தப்பு பண்றதுக்காக தூண்டி விட்ட மாரி போய்ட்டுருக்கு அப்படின்னு ம் ம்
அவைங்கள அப்பயே தட்டி நீ போ கூடாது அப்டினுருந்தா
ஆமா ஆமா ம்
தொறந்ருந்திருக்கு இந்த பொண்ணு என்னா ஸ்கூல் முடிச்சவுனே வெளியேதா போய் காலேஜ் படிப்பே எ
ஆமா ஆமா சமீபத்துல ஒரு படத் த்துல எங்க தெலுங்கு படத்துல ஒரு பாடலுமே அப்டிதாம்மா வந்தது அந்த பாடலுமே அப்டிதா எழுதிருந்தாங்க எப்ப பாரு வீட்டு சாப்பாடு தானா ஆ மாசத்துல ஒரு தரவயாது வெளிய சாப்பாடு சாப்புடுங்க அதுக்காண்டி காச எடுத்து வச்சுக்கோ அப்டின்ற ஒரு ஆ தப்பான ஆம் ஆமா தப்பான அ தெலுங்ல வந்து ராம் சரணு அ அதுக்கு ஆ ஸ்ருதிஹாசன்னு ரெண்டு பேருமாதா போட்ருக்காங்க ஸ்ரீதேவி பொண்ணு ஸ்ருதிஹாசனு ராம்ச் சரணு இவுங்க மூணு பேரு நடிச்ச அந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப கேவலமா இருந்தது
ஓஹ்
ம்
பாட்லயே இப்டி கொண்டு வராங்க
ஆமா ஆமா எல்லாரு திட்டிட்டுதா இருக்காங்க எழுத்தாளர வந்து என்ன நெனச்சு எழுதிருக் கீங்க அப்ப வந்து எல்லாரு ஆ ஆ தப்பா போங்க தப்பே கிடையாது அப்டின்ற மாரி சொல்றீங்ளா என்ன நெனச்சிட்டு இருக் க்கீங்க உங்க மனசுல இந்த மாரி எல்லா ஏற்கனவே எல்லாருமே தப்பாதா போய்கிட்டு இருக்காங்க ம் அதுல இந்த மாரி எல்லா தேவையா
ஆ அந்த காலத்துலல்லா லவ் பாட் பாத்தீங்கன்னா ஆ நம்ம டீட்டெய்லா இது பண்ணி பாத்தாதா அது தெரியு இல்லன்னா நார்மலா பண்ணா அது ஒன்னு அந்த அளவுக்கு தெரியாது மேலோட்டமா பாத்தா
ஆமா ஆமா ஆ அந்த மாரி இருக்காங்க அதுவு இல்லாம இப்ப வந்து பசங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரீல்ஸா போடுறாங்ளா அதுக்கான அர்த்தோ தெரியாது எதுவுமே தெரியாது பசங்களையு பெத்தவங்க வந்து தூண்டி விடுறாங்க நீங்க போடுங்க அதுக்கான ஸ்டெப்ஸ போடுங்க டான்ஸ போடுங்க அப்டின்னு சொல்றாங்களா எது ஆமா ஆமா கேவலமா பசங்களையு ரெடி பண்றாங்க
ஆ அதுக்கப்புறோ எப்டி சொல்றதுங்கமா அவிங்களு பாத்தா எப்டி சொல்வானுங் அவிங்க இப்போ ஒரு பொண்ணு இங்க அப்டிதா யூடியூப் சேனல்ல பேமிலியே வந்து கடைசில எதோ கல்யாணோ பண்ணிை வைக்ராங்கன்னு சொல்லி அது பெரிய இஸ் துவாயி அப்பாவு மகளு தனியா போயி அம்மாவு பயனு தனியா போய் அது மீடியா மீடியாவோ போய் எல்லா ரெண்டு பேரையு தப்பு தப்பா பேசிக்கிட்டு அந்த மாரிலா பண்ணிட்ருந்தாங்க
நா ஒரு ஷார்ட் படோ ஷார்ட் ஃபிலிம் பாத்தேமா தமிழ்ல அதா அவுங்க ஆ இந்த சி ம் டிவில சிங்கரா சின்ன சின்ன பசங்கல்லா நடிக்கர் த்து ப்ரோக்ராமால்லா வைக்கிறாங்க பாத்தீங்ளா
ஆமாங்மா
அந்த ப்ரோக்ராம்காண்டி அவுங்க பொண்ண வந்து ரெடி பண்ணி அந்த அம்மா அவுங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து புடி க்கவே புடிக்காது ஆனா அவுங்க அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஆ எங்கேயாவுது ப்ரோக்ராம் ஆ அந்த ப்ரோக்ராம்க்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ந திடீர்னு பாத் தா அதா அ அம்மா அப்பா கேரக்டர் பண்ற மாரி அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பா கேரக்டர் பண்ணு
அவிங்க அப்பாவுக்கு அது ரொம்ப புடிக்காம போய்டு
ஆமா ஆ அப்ப அந்த ஆ அந்த பொண்ணு எறந்துரு அந்த பொண்ண வந்து யாரோ கெடுத்து விட்டுட்டு அம்மா அப்பா ஆமா ஆ ஆ ஆ அத பாத்தீங்கன்னா அவுங்க அம்மா அப்பா அவுங்க அம்மாவாலயே அந்த பொண்ணு எறந்துப்போவு இந்த மாரி நடிச்சு ஃபேம்காக நறைய இந்த மாரி எல்லா பண்றாங்க ம் உண்மையிலேயே அது நறைய பேர் அப்டிதா பண்ணிட்டு வராங்க ம் ம் ஃபேமஸ் ஆகணு ஃபேமஸ் ஆகணு அப்டின் சொல்லிட்டு
அரே அதுவு அந்த கொழந்தைங்களுக்கு நார்மலா ட்ரெஸ் பண்ணிவுட் டா பரவால்ல ரொம்ப வயிறு தெரியி றமாரி இடுப்பு தெரியிற மாரி அந்த வயச்லலைலா இவிங்களக் தேவயாங்கமா
அப்டித்தாமா பண்றாங்க இப்ப ஆனா எதிர்க்க பாத் தன்னா இப்ப அந்த மாரிதா பண்ணிட்டே வராங்க போ எதிர்க்கவு ம் ம்
நல்லதாவு வீடியோவு போட்றாங்க
ஆமா இப்ப எ சமீபத்துல எ பய்யே வந்து எ சின்ன பய்யே யார் கிட்டயு அதிகமா பேச மாட்டா ஆனா பேச்னா நல்லா பேசு வா அந்த மாரி அவே வந்து அவுங்க மொத்தோ அஞ்சு பேரு பேட்ச்மெட்ஸ்ஸு ஆ எ பய்யே இன்னோரு ரெண்டு பேரு ஆம்ப்ள பசங்க இன்னு ரெண்டு பொம்ப்ள பசங்க அஞ்சு பேரு எங்கேயுமே ஒன்னா இருப்பாங்க ஒன்னா இது பண்ணுவாங்க அவுங்கல்லா நல்லா அந்த மாரி தப்பால்லா எது இல்லம்மா நல்ல ட்ரெஸ் எல்லா நல்லா பண்ணி ட்டு அந்த மாரிதா இருக்காங்க வீட்ல வந்து நா இது காட்டுபோதே சின்ன மாமியார் சொல்றாங்க இவுங்க என்ன இந்த பசங்க இந் இந்தளவுக்கு இவ்ளோ நா இந்தா என்ன பட்டிக்காடு மாரி இருக்காங்க ஆ ஒரு ஃபேஷன் ஃபேஷனாவே இல்லையே ஆமா பட்டிக்காடு மாரி இருக்காங்க ஃபேஷனாவே இல்லியே ஆ அவுங்க வந்து அப்டியெல்லா பேச்றாங்க ம்
இப்போ அவேங்க நல்லா ஃபேஷன்னா பண்ணிருந்தா என்ன இப்டியெல்லா ட்ரெஸ் பண்றாங்க அப்டின்ருப்பாங்க
அதா இவுங்க என்ன பட்டிக்காடா இருக்காங்க இன்ன எங்கருந்து இந்த தெரிஞ்சுக்றது அப்டி அவுங்க நல்லா ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா ஸ்லீவ்லஸ்கூட கெடைக்காது அந்த மாரிதா இருந்தா ஆளு ஆ
ம்
ஆ அது வந்து இதுவா பேசுறாங்க
அவைங்க நல்லா பண்ணிருந்தா இப்டி சொல்லுவாங்க நல்லா பண்லன்னா அதுக்கொன்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா ம் ஓ அந்த மாரி எல்லா பாரே பெரியவங்களே அப்டித்தா சொல்றாங்க பசங்கள தூண்டி விட்றாங்க ஆ நீங்க இப்டி இருக்கணு அப்டி இருக்கணு அப்டின்னு சொல்லி
ஆமா இப்போ ஒரு கொழந்த பொறந்து இப்ப நார்மலா ஒரு கப்புல் வீடியோ போடுறாங்க அதுக்கு அப்புறோ கொழந்த பொறந்தா அதுக் கொரு சேனல் ஓபன் பண்ணிடுறானுங்க
ஆமா நீங்க வேற ஆ வேற ஒருத்தர் வந் து வீடு கேட்டாங்க ஆ அவங்க வந் து நாய் வெச்சிருக்கோ அப்டின்னு சொன்னாங்களா அதுக்கு வாடகைக்கு நாயெல்லா வெச்சிருந்தா கொடுக்க முடியாதுன்னா ஐயோ நாங்க நாய வெச்சு நாய எங்கயொ விட்டுட்டு வர முடியா துங்க எங்க நாய்க்கு வந்து நாங்க இன்ஸ்டால வந்து பேஜ் ஓபன் பண்ணிருக்கோ அதுல வந்து அவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாங்க வந்து நாய் எல்லா விட்டுட் டு வரமாட்டோங்க அப்டின் வீட்டு வாடகைக்கு வரமாட்டேன்ட்டாங்க
ஓ உண்ணொரு பொண்ணு என்ன சொன்னுவானா ஆ அதுவாவது பரவாயில்லைங்கமா ஒரு பொண்ணு மாச மாச நாய்க்கு வந்து டுவண்டிஃபை தௌச் சண் செலவு பண்ணுமா மெயின்டெனன்ஸ் செலவு நாய்க்கு அது அம்பதாயிரமா என்னமோ வாங்கு அந்த பொண்ணு வாங்குபா வாங்குவாங்களாட்ருக்கு நாய்க்கு இருவத்தஞ்சாயிருவா ஆ செலவு பண்றாங்க ஒரு சிலர் போட்ருந்தாங்க கீழே கமெண்டு ஏ மாச வருமான அவ்ளே கூட இல்ல இல்ல ஏ மாச வருமானமே அவ்ளதா அப்டின்தா போட்ருந்தாங்க நீங்க நாய் குடுக்குற காச பேசாம எங்களுக்கு கொடுத்தா எங்க குடும்பமாவது நல்லா இருக்கு அப்டின்லா
ஆ ஆமா ஆமாமா அந்த மாரிதா போய்கிட்டு இருக்காங்க இப்ப எல்லா நறைய அந்தாலு அப்டி கெஞ்சி கேட்டுக்றா நாய்கக்கு நா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா பேஜ் இருக் குங்க அதுக்கு அவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்க நா நாய விட்டுட்டு வர முடியாதுங்க அப்டியெல்லா சொல்றா
ஹைய்யோ கடவுள் இப்போ நா இ ஆ
க்காங்க பாருமா
அதா பாருங்க
ஐயோ ஏ கேக்குறீங்க அதுக்கு பெடிக்கூர் மெனிக்கூர் எல்லா பண்றாங்க
ஆ அதா பைத்தியம் படிச்சதுங்க அ ஐயோ என்னச் சொல்றதுனே
நாய்க்கு தனியா பெட்டு அது இதுன்னு ரூம்மு இதெல்லா தேவையா ஆ
அப்டிதா இருக்காங்கம்மா
கொழந்தை க்கூட அப்டி பாத்து பாத்து பண்ண மாட்டாங்க அம்மா ஆந்திராவுல ஒரு குழந்த இப்போ காணாம போயிருச்சு
எப்பமா
இப்போ ஒரு
ஆமாமா ஆமா ம்மா எனக்கு அது ஃபுல் கத எதுவும் தெரியில அந்த பொண்ணு இன்னும் கடைக்கல கடைக்கலன் தா தங் சொல்லிட்ருக்காங்க ம்
பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு அவிங் அப்பா கூட பின்னாடியே போயிருப்பாங்களாட்ருக்கு அவிங் அப்பா இருந்துக்கிட்டு நீ எங்க அம்மா கிட்ட போ ரெண்ர வயசோ எத்தனயோ சொன்னாங்க அப்டின் சொன்னாங்க இன்னொரு கொழந்த கை கொழந்த இருக்க மாட்ருக்கு
ஆமா ஆமா